ம் இப்ப தான் காலையில இப்போ தான் மதிய சாப்பிட்டேன்
ம்
ஏய் சுரேஷுக்கு போக மாட்டேங்குதுடா
யா
முப்பது நாள்ல முடிச்சிட்டானா என்னா போல என்னானு தெரியல போட்டா காலியா எக்ஸ்சிடட் ஒன் எயிட்டி மினிட்ஸ் அப்டினு வருது
ஆ
ஆ முப்பது கால் பேசி முடிச்ட அதனால வரலையா இல்ல உனக்கு போட்டலா வருது
நூத்தி எண்பது எனக்கு தா அஞ்சு கால் பக்ல இக்குதுல்ல ஆறு காலு
ஆ
நூத்தி எண்பது மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்காது எனக்கு நூத்தி எண்பது மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சுன் வச்சுக்ய
ஆ
அதுக்கப்புற எனக்கு வராது
அவனவ பத்து போட்டு வச்சுக்கறனே உ இதுக் கீழ ரிப்ளை பண்ணி குரூப்ல பத்து பேர் முடிச்சுக்றாங்ளா பத்து பேர் வரையு முப்பது கால் முடிச்சுக்கறாங்களாமா அறுவத்தி மூணு பேரு இருக்கானுங்களா
ம் ம்
பத்து பேரு தா முடிச்ருக்கானுங்ளா
அதா அதனால எனக்கு தெல நா அப்டியே அனுப்ச்சா தனிதனியா வருது
ஆ
பிரேமுக்கு அனுப்ச்ச பிரேமு நீ அனுப்ச்சுருடா பிரேமானா அவ எனக்கு மெசேஜ் நா ஒரு ஃபோட்டோ அனுப்ச்சுக்கறன் சொல்ட்ட
ம்
சரி ப்ரோ அத அ அனுப்பற ப்ரோ அப்பற பிரேமுக்கு அனுப்ச்ச பிரேமுக்கு அனுப்சதே அவ மூணு ஃபோட்டோ கேட்டா அனுப்ச்சி உட்ட அவ பேர் டைப் பண்ணி
ம்
ரீஃப்ரஷ் பண்ணி பாத்தனே இர்றா சொல்வானுங்க நா சொல்ற இல்லனா ரீஃப்ரஷ் பண்ணி பாரு உனக்கே வருனா சர்றா பாக்கறன்டா ப்ரேம் பிரவினுக்கு கொஞ்ச முடிச்சா அனுப்ச்ரா ஒரு இருவத்ரெண்டு காலு அந்தமாரி கோட முப்பது முடிலனா கோட னு ஒரு ஏழு நாள்ல முடிச்சிரு
டாஸ்க் டாஸ்க் எனக்கு இருவதுதா காலிக்குது
ம் யா யாருகிட்றாப்பா பேசுன இவ்ள நேரம்
டேய் சுரேஷுக்கு போடனு சொல்ல மறந்துட்டம் பாரே சுரேஷுக்கு போட்டன் டா அவுனுக்கு போடல வேற யார்தோ ஒரு பொண்ணுக் கிரியேட் பண்ணி வச்சுருக்றா அவ
ம்
இந்த நம்பர்ல இருந்து போடறனா பிரேமு அட்டன் பண்றேன்னா எனக்கு கால் போனா வந்துச்சி கால் திருப்பி போட்ட அவுனுக்கு போல அந்த பொண்ணுக்கு போது காலு
ம்
அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு கால் அட்டென் பண்ல ரெண்டாவது காலு போட்டே பிரேமுக்ட்ட சொல்ட்டு டேய் சுரேஷ் கிட்ட சொல்ட்டு டேய் போடறன ஏன்டா அட்டன் பண்லன் எனக் கால் வல்ல சரி திருப்பி போடறானா போட்டே அட்டன் பண்ணிச்சி அந்த பொண்ணு
ஏய் பொண்ணெல்லாம் வேணா
டேய் அவன் கிரியேட் பண்ணிக்கிறானா அவ ஃப்ரெண்டானா அது
ம்
கிரியேட் பண்ணி வச்சிருக்கா ஆன சேரி அவ அட்டன் பண்ணுவானு பாத்தா அவனுக்கு காலே போல ஹரி இந்த பொண்ணுக்கு கால் போய்ட்டுருக்குது அத அட்டன் பண்ட்டு நா ஒ ஒன்ற நிம்ஷ நா பேசிக்கிறே ஹலோ சுரேஷு ஹலோ ஹலோ ஹலோன்ட்டு அது அமைதியா இருக்குதுடா
ம்
அப்புற ஒரு ஒன்ற நிம்ஷ கழிச்சு ஹலோன்னுது எம்மா எம் மா நம்ம மாட்டி போன்ட்டு கட் பணட்ட நா ன்டா அப்பற வேணா வேணா எதுக்கு கட் பன்ட்டு சுரேஜுகிட சொன்னாரு சுரேஜு வேற யாரோ பேச்ராங்டா சுரேஜு உனுக்கு போல யாருக்கோ அந்த பொண்ணுக்கு போதா காலு அப்டீனு அப்டினா ஏன்கிட்டதான்டா இரு குது நம்பர் தாண்ணா அந்த பொண்ணுகிட்ட இருக்குது ஐடி நான்தாண்ணா வெஷ்னுகிற நான்தா லாகின் பண்ணிக்கிறேன்னா
ப்பா நம்பரு அந்த பொண்ணு ஃபோன்ல
அத்தா நானு சொன்ன இப் யாருகிட்ட சிம்மு இருக்குதோ அவுங்ளுக்தான்டா கால் போவோ சிம்முக்குதான்றா கால் போவோன்னு
ம்
அப்புறமாதா சேரா அப்டியடா சேரா
அது தெளிவே இல்ல நாயி எந்த ஃபோன்ல சிம்முகுதோ அவுங்ளுக்தா கால் போவோ
நா அவன்தா வெச்சின்குறான் சொல்ட்டு ஃபோனு வெஷ்ட்டு பேசினுகிற
ஐடி யூஸ் பண்லா ரெண்டு பேரு இப்ப பிரேம் ரெண்டு ஐடி யூஸ் பண்லியா ஆனா அது அவ நம்பரு டில்லி இன்னவோ ஒபன் பண்ணி போட்டுக்கிறாம்பாரிப்பா ம் இப்ப அது அவ நம்பரு
யாரோ ஒரு பொண்ணு எத்துடு பேசினுகுது நம்பனா பேசுற வழி இல்ல அவ சொல்றே செரி ஒரு வழி பண்றியா இன்னா பண்ற போட்டு பேசு டேய் தெரியாத பொண்ணுகிட் ட நா இன்னாடா பேசுற்து யாருனே தெரியாதுடா அது பரவால்ல சாப்டிங்ளா இன்னா பண்ணீங்க அது மாரி சும்மா கேள்ற போ அ அ முத்தமிழ் கொன்நேத்துல பண்ணுவா அவ முத்தமிழ் கொன்நேத்துல பண்ணுவா ஒடனே பேசற்னாயின்ன பண்ற ஒரு எவ்ள்நேர் லன்ச்சு
ம் நம்ப பாத்து தா லன்ச்
ஒன் அவர் லன்ச் எத்துக்கோ உனுக் ஆறு கால் இப்ப பண்ற ஒன் அவுர்ல இருவத்தஞ்சி காலாய்டோ அப்புறமா நா அஞ்சி கால் பேசிற்றே சுதிரு சுதீர் யார்னா வருவானுங் சுதீர்னா ஃபோன் எடுக்க மாட்டறாங்க
ஒன் எய்டியு நூத்தி அம்பத் நிம்ஷோ இந்த ஆறு கால்ல பத்து நிம்ஷோ பத்து நிம்ஷோ எத்தன் நிம்ஷ் தாவ்து எத்தன காலு ஆறு காலு இது மாரி ஜீரோ ஆகுது எத்தன காலு பக்லகுது அப்போ நூத்தி எண்பத்ல இது மாரி ஆறு கால் ஜீரோலகிது
அ
புரிதா
செ அப்ப ஆறு கால் உனுக்கு பண்லா இப்போ
ஆறு கால்னி வெரையு எனுக் பண்லா அந்த நூத்தி எண்பது முடிர வெரயு
செ நா போட்னுகிற இப்போ
ம்
வெறுப்பாகுதுடா
அதுக்கப்பறோ வராது
நா சுதிர்கு பண்ணி முச்சிற்ற
ம்
முஞ்சிச்சுனா இப்ப பத்துருவ டீசன்டா தூக்கோ வேற வர்து
ம்
நைட்டெல்லா தூங்கல
உன்னோர் நம்பர் இர்ந்தா கூட பரவால பண்லாம் நம்பர் இல்ல ஏங்கிட்ட
ஒன்னே முடிக்க முட்ல எங்கெந்து
ப்ரேமெல்லா மூணு நாள் மெய்ன்டென் பண்ணுவானுங்க அப்போ அவனுங்லா பார்
அதெல்லா இப்ப அவுனுங்ளுக் இருக்குறானுங்டா ஒ குரூப் நம்ள மாரி தெரிஞ்ச பசங்க எல்லாரு ஓப்பன் பண்ணி வெச்சிகிறானுங்கோ நம் ளுக் தெஞ்ச பசங்க யாரு ஓபன் பண்ணிக்கிறா யாருமே ஓபன் பண்ல எல்லாரு ஓபன் பண்ணிந்தா நம்ம எல்லாரு பேஸ்டு முஷ்ட்ருக்கலா
ம்
அவுனுங் எல்லா செம்படு ஃபுல்ல ஓபன் பண்ணி வெச்சிகிறானுங்கோ அவ யாருக்குவோனா ஒரு ஆளுக்கு ஒரு கால் பண்ணா கூட முப்பது பேருக்கு முப்பது கால் முட்ச்சிருவா ஆளு இப்ப நம் நார்மலா பேசர்தால எல்லார் கைலியு ஒரு ஆளு கைல பேசுனாலு ஒரு இது முஷ்ட்டு போய்டுவா நம்ம ஒரே ஆள் கிட்ட தா முப்பது காலு பேசுறோ
நான் ஆ சொல்ல
இன்ன இவளோ லேட்டு ஒரு மணிக்குதான் லான்சா
உம் உம் நேத்து ஒருமணி நாங்க வன்டோம் இன்னைக்கு
ஒன்ற மணி மேல தான் வருவான் போன் பன்னி செரினா செய் எப்படியும் நம்ம போற்துக்குள்ள அவங்க அப்பதான் சாப்ட ஆரம்பிப்பாங்கோ பொறுமையா போலாம் சொல்றா
நீங்க யாருன்னா கேட்பாங்களான்னா அங்க ஏன் லேட் ஆவுது ஏன் வர்லன்ட்டு
ஹூ ஹும்
அவங்க வேலைய
உ உஹம்
ஊ‌ உம் ஒருத்தன் இப்போ வரண்ட
நாலு பேரா மொத்தம்
உ உம் நாலு பேர்ல மூணு பேர்தான் வந்தோம்
உம்
ஒருத்தன் இப்ப கெளம்பிட்டான் ஏதோ எமர்ஜென்சின்னு நாங்க ரெண்டு பேரர்தான் அதுவே கேட்டாங்க எங்க அவனு நாலு பேருல மூணு பேர் தான் மேக்சிமம் வருமே அவன் வரவே மாட்ரான் வினோத்து பொம்பல சோக்கு அவ்ரு ரொம்ப பொம்பல சோக்கு பாக்கர பொண்ணு கிட்டலாம் அப்படி அட்னன்ஸ்லாம் கேன்சல் பண்றன்னு சொல்லிகனாறு
யாரு
உஹீம் கேன்சல் பண்றுவன்
உம்
வரலனா ஆப்சன் போட்டுருவன் நீங்க எல்லாரும் இங்க இருக்கறவங்களாம் கவர்மெண்ட் ஹா ஏன்டா இங்க வந்து இருக்கீங்கன்னு கேக்குறாங்க உம் அவர் தான் வர சொல்லுங்கராறு ஆன் ரைட்டு வர சொல்லுங்கராறு நேத்து லீவு உங்களுக்குதான் லீவு நீங்க வந்து கவர்மெண்ட்ல இருக்கிறீங்க உங்களுக்குதான் லீவு மத்த எஸ்ஐ ரேங்க் விவரம்
உம்
அதுவே சொல்லுங்க ஆனா கால்லே கெளம்பி வந்துடுவோம் தான் அப்புறம் ஏதாவதுசொல்ல போறாங்கனு
எப்ப முடியுதோ அவ்வளவுதான் கட்டாந்தேதி எட்டான் தேதி முடியுது பத்தான் தேதி பதனொன்னு காது போனதுதான்
ஒன்னா தேதியே காலேஜ் தொறக்குறான்னுங்க டென்ஷன் ஆவுதுடா
ஹம்
ஒன்னா தேதியே காலேஜ் தெறக்கறானுங்கோ செகண்ட் இயர் போனும் ஓய் என்ன பண்ண போறனே தெரியல வேற பிளாக் வேற அங்கிருந்து அங்கலாம் கீழ மட்டும் தான் இருப்போமே அங்க போயிட்டோனா எங்க கோர்புல்லா சிஎஸ்சி ஏடிஏஸ்சி எல்லாருமே ஒன்னா இருப்போம் செகண்ட் இயர் தேர்ட் இயர் போர்த் இயர் மூணுமே ஒண்ணா
அவ்தா எல்லாம் விட க
எல்லாரையும் தெரியாங்க தேர்ட் இயர்ல தேர்ட் இயர்ல தெரியும் தேர்ட் இயர் ஃபுல்லா தெரியும் செகண்ட் இயர்ல ஒரு அண்ணனா அவரு சரியான கை அவர் பொண்ணுங்க ஃபுல்லா பொண்ணுங்கிட்டு தான் பேசுவாரு அவரு செகண்ட் இயர்ல
அவ்ளதா அவர புட்சிக்க
புஷ்ஷனா போய்டு அவரு கிளாஸ் உள்ள போய் உக்காந்துகினு சீனியர் யார்னா
அவ்ளதா அது மாரி ஆள் புட்சிகின்னு உக்காரு எதுனா பொண்ணு உஷார் பண்ணிகோ
அவரு ஃபுல்லா படிப்ஸ்சு படிப்ஸ் பிளஸ் எங்க கூட பேசுவாரு ஜாலியா அதனால வந்து யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் அவரு
ம்
அதா அவர புட்ச்சின்னா அவரு பாட்னு கூட்டுனு சுத்துவாரு ப்ளாக் ஃபுல்லா அவரு கூட சுத்துனா யாரு கேக்கமாட்டங்க ஸ்டாஃப்ங்களு நல்ல பையனா சேரி அப்ப கூட சுத்துறவனு நல்ல பையனாதா இருப்பான்னு வுட்டுருவாங்க
அப்டினு நீ நெனச்சிங்ற
அவரு நல்ல பையந்தாண்டா
ஆமா
ஸ்டாஃப்ங்களுக்கு அவரு நல்ல பையந்தா படிப்பாரு எதுவு எந்த இதுவு இல்ல
ம் ப்பா எறும்பு கடிக்குதுடா தொற கூலிங்கா இல்ல இருந்த தண்ணியிலா புடிச்சினு வந்துட்டோ நாங்க இனிமேட்டு கூலிங்கானாதா அந்த எடத்துல அந்த பிரிட்ஜ் அப்டியா இது நேர்கட்லா இல்ல பாதி கொஞ்சந்தா இருக்கு அந்த டேங்க்கு ம் ஹலோ சொல்றா ஒரு லேண்ட் விஷ்யமா வந்துனுயிருக்குதுறா இன்னிக்கி ஃபுல்லா லண்ட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சன அதுந்தா நம்ப வரத்துக்குள்ள எந்த சூசைட் கேஸ்சு வர மாட்டிங்குது எந்த கொல கேஸ்சு வர மாட்டிங்குது செரியான லேண்ட் பிரச்சன
லேண்ட்டு பிரச்சனதா போய்னுருக்குது ஃபுல்லா
ம் வந்ததுல இருந்து லேண்டு் பிரச்சனதா அதிகமா கேட்டுருப்பாங்க அப்பற மிஸ்ஸிங் கேஸ் இது ரெண்டுதா டெம்ப்ரவரியாவே வந்துனே இருக்கு ம்
சுரேஷ் யாரு அந்த பொண்ணு நம்பர்ல எதுக்கு கிரியேட் பண்ணிவச்சிருக்கான்னு தெரில சுரேஷ் யாரோ டூஷன் ஃப்ரெண்டா என்ன கதன்னு தெர்ல யாரோ காவியானு வந்துச்சி பேரு இன்சார்ஜ் கேட்டு சொல்றான்னு மெசேஜ் அம்சிக்கிறா சுரேஷ் இஞ்சர்ஜ் கிட்ட கேட்டு சொல்றனு சொல்லிட்டு பிரேம் கிட்ட கேட்டா போலகுது எனக்கு வரலண்ட்டு
காவியா வா
கவியானுதா இருஞ்சி பேரு
எங்க அது அவங்க கிளாஸ் பொண்ணுரா
கிளாஸ் பொண்ணா
ம் ம்
டூஷன் பொண்ணுன்னானே அவ டூஷன் பொண்ணு என்வோ சொன்னா
டூஷன் பெண்ணா
டூஷன் பொண்ணுதா சொன்னா
ம் அவ்ளதா பேசற்தாண்டா
டேய் போட அது நா பாத்ததே இல்ல அது பேசி கிசி சுரேஷ் டேஸ்ட் வே சுரேஷ்டேஸ்ட் வேற மட்டமா வேணா மட்ட மா தான் புச்சி வச்சிருப்பா
என்ன பேறக்க பேசலாம் அப்படியே எந்தஊரு எனங்க கேறீங்க
சுரேஷ்சு
ஆம்
இன்சார்ஜ் கிட்ட கேட்டு சொல்றேன்ட்டு இரு போன் போடுறே
யாருக்கா
உணுக்குதா பத்து நிமிஷம் ஆயிச்சு
பத்து நிமிஷம் ஆயிச்சா டே நூத்தி அம்பது நிமிஷம் பேசி முச்டுறா இர்ரா